மறுபடியு ஒரு வழியா
ஹலோ செல்த்தோ
ஆலோ ஆலோ
அலோ
அலோ கேக்குது அலோ ஐய்யோ எதோ எதோ ஆவுது ஏ ஃபோனு ஹாலோ ஆ ஏதோ எதோ ஏ காதுல ஏ காது அய்யய்யோ சவுண்ட்டு கேக்குதா ஒங்களுக்கு காதுல டொய்ன் டொய்ன் கேக்குது எதேதோ எதோதுள்ளயோ போயி எதேதோ பாட்டெல்லா போது அய்யய்யோ இது மாரி தா நா வந்து கட் பண்றது
அதா கட் பண்ண மாட்ட நீ ஃபிளைட் மோட்ல போட்ருவ
திட்டு ஓன் கிட்ட பேசின் தா இருப்பே கொஞ்ச நேரோ செண்டு தா அத நா கவனிக்கவே செய்றே
உம் உம்
ஆ மண்டைக்கு மண்டைக் கோளாறா ஏ காது கோளா ஆமா ஏ நா உண்மையாவே கட் பண்றனா என்னென்னு கூட நா எனக்கு தெர்ல ஒருவேள அவுங்க தா கட் பண்ணி இருப்பாங்களோ அப்டின்னு தான் தோணுது எனக்கு ஏத்துக்கவு முடிக்மாட்டுது
ஏன் ஏன் தோணாது
அ ஐயோ ஐயோ ஒரு காத்து வரல ஒண்ணு வர்ல ஆ
அதா ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு தோணுதாம்ல அவுங்க கட் பண்ணிருப்பாகன்னு வெளுத்து புடுவே உன்ன
அ பத்துன்கிறன்தாம் பேரு ஒரு ஒரு சொட்டுக் காத் த்து வர்ல இந்த ஃபேனுு சொழ்ண்டு சொழ்ண்டு சொழ்ண்டுனு சொழர்து எதுக்குதா ஓடுதுன்னே தெர்ல ஒட்ச்சு போட்றலா போல கோவருது இப்ப எனக்கு சொம்மா ஓடுது
கால்ல எத்தன மணிக்கு எஞ்சுப்ப
நானா நா அஞ்சரைகி
அய்யயோ மிட் நைட்ல ஏஞ்சு என்னமா பண்ணுவ
அதுதா சொல்றனே எங்க பா பக்கத்து வே ச்சீ பக்கத்துல எங்க ஆயா வீடு அவுங்க கொஞ்ச வயசானவங்க அவுங்களால கால்ல எழுந்து வாச பெருக்கி தண்ணி தெளிச்சி கோலம் போட முடியாது அதனால ரெண்டு வாசல் பெருக்குனொல்ல அதனால நா சீக் கிரமா எழுந்திருப்பே அம்மாவாலியு சீக்கிரமா எழுந்திருக்க முடியாது
நீ வாசல்லா கூட்டுவியா
ஆ கூட்டுவே நா கோலல்லாம் போ வரையுவே நானு ஆனாப் பாராட்ட மாட்டாங்க
கோலல்லாம் பண்ணுவியா
ஆ எல்லா பண்ணாத வேலையே கெடையாது நானு ஆனா ஒன்னு கிடையாது ஒருப் பாராட்டு கெடையாது போய் கால்லியேக்கு அதுவு டெய்லியு ஃபோன்ல கோலமு சாப்பாடுர் நா கோலர் நாளைக் போர்ற கோலத்த இன்னைக்கே ப்ரிப்பர் பண்ணிப்பே ரெண்டு வா சல் கோலத்தியு ஒக்காந்து பாத்து நோட் பண்ணி வச்சிருப்பே கால்ல மக் ஃபோன் எடுத்துன்தா போவே இருந்தாலு பாத்தி வெச் பால் இன்னைக்கே நைட்டு பாத்துட்தா தூங்குவனே மறுபடியு கால்ல ஃபோனக் கைலியே எடுத்துன் போயி இந்த வாசலுக்கு அந்த கோல இந்த வாசலுக்கு அந்த கோலன்னு பாத்து போட்டு வருவே அதுக்கே மணி ஆறு ஆயிடு நா வரத்துக்கு வீட்டுக்கு
பயங்கரமான ஆளா இருக்கியேடா
ஆ ஆனா வந்து உள்ள வுன்னொரு தூக்கத்தத் தோ கோலம் போட்டு வந்து ஒரு அர மண் நேர தூங்கிடுவே அப்ப வரைக்குமே எங்க அம்மா ஏந்திருக்க மாட்டாங்க எங்க அப்பாவே எழுந் து அவுரு மூ மூனு மணிக்கு போட்ட டீ ஆறிப் போய் மறுபடியு சுட வக்கிறதுக்கு வந்து ஒரு சில வாட்டி சுட வச் மறுப்டி குடிப்பர் அப்ப ஏழ்ந்து ஐயையோ காலப் பிடிச்சுச்சி கைய பிடிச்சிச்சின் சொல்ட்டு ஒக்காந்தா இருப்பாங்க மணி ஏழ்ற மணி ஒரு ஏழு மணிக்கு எழுந்துருப்பாங்க அவுங்க எங்கம்மாதா லாஸ்ட் எழுந்திருக்கறவுங்க எங்க வீட்ல
நீ இன்னடா மீன்ஸ் சமையல்தா செய்வேன் சொன்னா
நோ எல்லாமே பண்ணுவே கடைல பில் போட்ற ம் வெள்ளிக்கிழமையான மாப் போட்றே துணி துணி வாஷிங் மிஷின்ல போட்டு எட்த்து போய் காய வக்கும் மொதற் கொண்டு நாந்தா மை மை வேல
என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்
ஒன்ன என்னன்ன அவ அடிக்கடிக்க மாசத்துக்கு ஒரு தடவ ஒர் ஒரு ரூம்யு ஒரு கிளீன் பண்ணுவே வேற
சரிதா
இ வுன்னு இன்னா பண்றது அப்பற பொங்கல் வேற பொங்கல் தீபாவளி இந்த மாரியான ஒரு
ஏ போது போது போது எனக்கு எனக்கு இருக்கறதே ஒரு சின்ன இதய இவ்ளோ தாங்காது எனக்கு பீஸ்
தி தொடங்கி வுட்டு மாப்ளாம் போட்டு எல்லாத்தியு ஓட்டி ஆ நியூஸ் பேப்பர் வச்சி எல்லாத்தியு அடுக்குவொ ஒக்காந்துகுனு
நோ நோ டா
எவளோ பெரிய வேலை செய்யறேன் என எனக்கு ஒரு இவ்ளோ ப நா ஆ புரியல
எங்க வீட்டுல எல்லாம் அப்டியேதான் இருக்கும்
ம்
யாராவது வராங்கேன்னா மட்டும் இந்த டேபிள்ள லைட்டா மேக்கப் பண்ணிவிடுறது சும்மா அந்த பெட்டு பேச்சப் பண்றது
ம்
எல்லாத்தையும் எடுத்து கபோர்ட்ல டக்குனு மடிக்காம வச்சுக்கறதுக்கு கபோர்ட்ல சொருகறது இதெல்லாம் இந்த அந்த அது அவசர வேலையா நடக்குமே மோசமாலா இருக்காதே பெட்டுல துணி கெடக்கும் சார் மேல மடிக்காம போட்டி வச்சிருவோம்
ம் ம்
எதையாவது
இது எங்க வீட்டுல இரும்பு கடை இருக் குன்றதுனால எல்லா பொருளியும் எடுத்துனு வந்து எங்க அப்பா எங்க தம்பி யா அம்மா இது நல்லாருக்கு அது நல்லாருக்கு எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை நாங்க கிளீன் பண்ணி எங்களுக்கு மாலாது அ அவ்வளோ போடுவாங்க ஒரு ஒரு சாக்கே ரொம்பி போயி ரெண்டாவது சாக்கு ஓடிங்குது இப்ப
ம்
அவ்ளோ தூர எடுத்து வந்து போடுவாங்க ஏ சூப்பரா இருக்கு வெய் புதுஐ புதுசு அப்டின்னு எடுத்து வப்பாங்க
ம்
அந்த மாரிலாம் இந்த அந்த பைப்பு பைப்புல அந்த பித்தல கான்லாம் இருக்குல்ல
ஆமா
அதலாம் புதுசாவே கெடைக்கும் கடையில எடுத்தோனா அது எடுத்து வச்சா நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும்ல நம்புளுது மாத்தும் போது மாத்திக்கலாம் நமக்கு அப்டின்னு சொல்லிட்டு அது வரலாம் அந்த மாதிரி புதுசு புதுசா கெடைக்கிற பொருள் மட்டும் எடுத்து வந்து பாப்பாங்க உள்ள
ம்
அது வச்சு அது மாதிரி பொருளே வந்து ஒன்றரை சாக்கு சேந்து போச்சு
இந்த மாதிரி புது பொருள்லாம் போடுவாங்களா ஃப்ஸ்டு
ஆ பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்கரானுங்கல்ல அவனுக்கெல்லாம் என்னா வேலை எங்களுக்கு ஏ படிக்கலா காசு கொடுக்கணும்ல்ல அதனால போட்டு விட்டுருவானுங்க அந்த மாதிரி நெறைய புதுசா வரும் ஆ நெறைய தினமும் ஐட்டம்லாம் வரும் இது அ அப்றம் ஐயோ அது பேர்லாமே தெரில இந்த லேப்டாப்ல்லாம் நெறைய வரும் லேப்டப்பு போஃனு இந்த கடைல வராத பொருளே கெடையாது கீபோர்டு வாங்கணும்னு நெனைக் நெனைச்சு இருக்க ஒரு வாரத்துல கீபோடு கடையிலயே வந்துருச்சு புதுசு
நான் தான் நான் தான் கேக்குறேன் ஓப்பண்ணிக்கிறதா சொல்றேன்னு நீதான் சொல்ல மாட்டேங்கிறிய
ஆ மாரா வித்துருவாங்க நாதா சொல்ரனே வித் கொஞ்ச நல்லா இருக்குல அந்த மாரி ஓரளவுக்கு பொருள் நமக்கு யூஸ் நம்ம அத யூஸ் நமக்கு அது யூஸ் இல்லன்னா அதை வித்துருவோம்
வேணா வேணா உங்க வீட்டுக்கு வந்த நேறைய வேல செய்யணு நா இங்கே இருந்துக்கிறே
க ஆமா வேல செஞ்சாலும் பாராட்டு கிடையாது
இல்ல இல்ல எனக்கு பாராட்டு கூட வேணாம் ஆனா ரொம்ப உங்க வீட்டுக்கு நான் வரல ஏ காலில எழுந்திருக்க சொல்லுவீங்க போல
ட்டன தான் ஏனக் புடிக்கும் நான் அடுத்தது இன்ட்ரஸட பண்ணுவேன் எனக்கு மெயினே அதுதான் அந்த ஒரு விஷ இந்த வீட்டுல கிடைக்கவே மாடியது எப்பயுமே கிடைக்காது போல கிடைக்காது
அதான் உங்க அப்பா வேற மூணு மணிக்கு எந்திச்சுபாருங்கிற ஓனரே மூணு மணிக்கு ஏத்திருக்கிற ஓனர் அத ஓனரே மூணு மணிக்கு எதுக்க ஒனக்கேன் ஆ
டீ குடிக்க எழுந்திருக்க மாட்டாது அந்த நேரத்துலதான் எல்லாம் வியாபாரத்துக்கு போவாங்க அப்பா மட்டும் இல்ல கடையில வேலை செய்யறவங்கச்சீ வேலை செய்யறன்றாங்களே எங்ககிட்ட சரக்கு போடுறவங்க எல்லாருமே பத்ரமணிக்கு எழுந்து போனாதா அவுங்க நெனைக்கிற ஊருக்கு போவ முடியு ஏழுமணிக்குள்ள அதனால அந்நேரத்துக் இப்பவந்து காசு குடுக்கணு அப்பா அவுங்களுக்குலா ஒரு ஐயாயிர்பா அவுங்க கேக்குற காச குடுக்கணு குடுத்
ம் ஹம்
போய் பொருள் வாய்ன்வருவாங்க பொருள் வாய்னு எங்கிட்ட போட்டு அதுலென்னா மிச்சம் மீதி ஒரு போட்டுட்டு மிச்சம் இருந்ததுன்னா அவுங்க அதிகமா போட்டாங்கன்னா நாங்க குடுப் இவ்ளோ கம்மியா போட்டா அவுங்க மீதி காச என் கிட்ட குடுத்துரு போய்னே இருக்க வேண்டிதா டாடா பாய் அடி அதான் பிஸ்னஸ் ஓடுது இப்போதா ஒரு எட்டு வருசமா இதாதா ஐயாயிரூபா குடுக்குமா
ம்
ஒரு ஒரு ஆளுக்கு ஐயாயிரூபா
ம்
அந்த ஐ அ ஒர் ஆள் ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்பல்து இப்ப இரும்பு இரும்பு பிளாஸ்டிக்லா எடுக்குறேம்ல்ல இரும்பு வந்து கடைல இன்னிக்கு ரேட்டு் வந்து இருபத்தாறூபா போகுது
ஆ
ஆனா அவங்க அங்க வாங்கறாங்கல்ல வெளியூர்ல போய் அந்த எடத்துல வந்து இரோரூபா பாஞ்சு ரூபா ஏமாந்த ஆள் கிட்ட பாஞ்சு ரூபான்னு கூட சொல்லி வாங்கிப்பாங்க அதுலயே அவுங்களுக்கு கோ வந்து அதுல ஒரு கிலோக்கே எவ்ளோ கிடைக்குது அஞ்சு ரூபா அப்டியே அது மாதிரி நூறு கிலோ எறநூறு கூட எடுத்துனுவருவாங்க இரும்பு அதுலயே உங்களுக்கு கெடைக்கூ அது இல்லாம எட அடிப்பாங்க நேரு கூர்மையானா எட போட மாட்டாங்க
ஆ
எடையில வந்து ஏதோ ரெண்டு அழுத்து அழுத்திப்பாங்க ரெண்டு அழுத்து மூணு அழுத்து அழுத்தி அதுல வந்து நறைய வெயிட்டு் காட்டுறது கூட கம்மியா காட்டும்
ம் ம்
அதுல டபுள் லாபம் கிடைக்குது இல்ல இதுலதான் அவ் உங்களுக்கு ப்ரஃபிட் கெடைக்கூ ஏ நாங்க வந்து எட அடிக்க மாட்டோ எங்களது முத்திர எட அடிக்க முடியாது அந்த ஆப்ஷனே கெடையாது எங்க மிஷின்ல ஆ அதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் டேக்ஸ் வேற கட்டணுனாங்க மூவாயிருபா நாலாயிருபா டேக்ஸ் வேற கட்டி வச்சின்னு அந்த மாரி எடைய வச்சு சிருக்கும் போதே இந்த ஊர்ல ஏழு கட வச்சு நடத்துறானுங்க எப்படித்தான் நடத்துறானுங்கன்னே தெர்ல இப் ப்பலாம் எங்களுக்கு அத அவங்க வந்து அப்படி எங்களுக்கு மேல இருக்கவங்க அத நாங்க ஏ குரவங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அதிகமா போடுவாங்க அதுதான் எங்க லாபம்
உம் உம்
இந்த ரண்டு ரூபாய் மூணு ரூபாய் லாபத்துக்கு தான் இவனுகிட்ட மானவரியான கேள்வி கே கேலிசி எல்லாத்த ஏன் வாங்கின்னு தொடச்சி போட்டு திரும்ப அவணுங்க முகத்திலேயே முழிக்க வேண்டியதாக்குது ஒரு காலக்கொடுமையா இருக்குது இப்டியே எட்டு வருஷம் தள்ளி போச்சு ஆ எல்லா வேலையும் கஷ்டோ இந்த வேல பிர்ரெஷரா இருக்கு கரெக்டான டைம்ல காசு குடுக்க மாட்டாங்க லோடு ஏத்தீட்டினா இப்ப லோடு ஏத்துனாலு ஒரு டைம் குடுக்கணும் அவுங்களே ஒரு ஒன் வீக்ல குடுத்துடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா ஓகே அவனுங்க பட்
ம்
விட மாட்டங்க ஒன் வீக்ன்றது பத்து நாளா மா மாறும் பத்து நாள் எடுத்துட்டு ஒரு மாசமா இழுத்துருவாங்க அந்த ஒரு மாசமா நாங்க எப்டி ரொட்டேஷன் பண்றது திரும்ப காசு கையில இருந்துன்னே இருந்தா தா கடையை ரொட்டேஷ பண்ணினே இருக்க முடியு இதுல லாபம் கண்டுபுடிக்கிறதே பெருசு ரொட்டேஷன் பண்ணினே இருந்தா இருக்கிற ஆளுங்களா ச்சு இத போட் போவானுங்க எல்லா வேற கடைக்கி போயிடுவானுங்க அவனுக்கு திடிக்குன்னு ஒரு இருபதாயிருபா வீட்டு செலவுக்காக கேப்பாங்க பங்க்ஷன் இருக்கு பத்தாயிரம் ரூபாயக்கு இருக்குன்னு கேட்பாங்க அந்த டைம்ல காசு இல்லனுக்கு வேற கடைக்கு போயிருவாங்கலே குடுக்கணும் நம்ம குடுக்கலனா போயிடுவாங்க அது ஒரு பிர பெரிய பிரச்சன இந்த மாரி தோல்லையில வந்து மாட்டிக்கோவோம் ஒரு ஆளும் வைக்க மாட்டறாங்க நானும் சொல்லி சொல்லி போராடி பாத்துட்ட ஆள் வச்சா வச்சா அவனுங்க பாதி வேலைய பாது ப்பாங்க நம்ம கொஞ்சோ மேனியான வேலை மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ட்ட உனக்கு என்னமா நீ ஈஸியா சொல்ற அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபா கேக்குறாங்க ஆள் வச்சா அத ஆயிரத்திஐநூறு ரூபா ஒரு நாளைக்கினா இதுலயே பாதி போயிடுதே மோ ப்பது நாளைக்குனு சொல்லிட்டு கணக்க போட்டு வேனவே வேணாம் நாங்களே பாத்துக்குறோ சொல் சொட்டி இன்னே வரைக்கும் ஓடுது கத கந்தலா இ நான் கு எங்க தம்பி செலவலிச்சிட்டான் இப்ப நான் அடுத்தது சிரகடிச்சதா வேப்பாங்க நினைக்கிற ஒரு ஆள நெக்ஸ்ட் கால் பண்ட்டுமா ம்